கேக்குதா
ஆஹ் கேக்குது மேடம்
அஹ் சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா வந்து மூவி பாத்துட்டு இருக்கேன் நான் மேடம்
இப்ப தேட்டர் லா இருந்து பேசிடுக்கீங்களா
இல்ல இல்ல மேம் இல்ல மேம் சும்மா டிவில மூவி பாத்துட்டு இருக்கேன்
ஓ ஓகே ஓகே ஓக்கே
ஆமா மேம் நீங்க என்ன பண்ணி நானா மேம் ஆஹ் இந்த மெர்சல் சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு மேம் அது பாத்துட்டு இருந்தேன்
ஆஹ் தெரியும் தெரியும் நான் சுமாதான் ஒக்காந்துடு இருந்தேன் ரீல்ஸ் த்தா பாத்துட்டு இருந்தேன்
ஆ ஆமா ஆமா
சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்ட்ட மேம் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்டன்
என்ன சாப்பிட்டீங்க ஸ்பெஷல்
நான் இன்னைக்கு வந்து என்ன சாப்புட்டேன் அரிசி பருப்பு சாதம் சாப்புட்டேன்
அ ஆமா
நீங்க
நான் வந்து வெஜ் பிரியாணி காலையில
ஓ சாய்ந்தரம் சாப்பிடல இன்னும்
இல்ல மேம் என்ன இனிமேல் தான் சாப்புட்ணும்
ஓ செரி செரி ஓ அப்ப லேட்டா ஆதான் சாப்ப ஆஹ் இப்பதான் அதான் சாப்ப த
ஓகே ஓகே மேம் அரிசிபருப்பு சாப்பாட
ஆமா ஆமா நான் ஒரு செவன் செவன் தர்ட்டிக்குள்ள சாப்புட்டுருவேன்
அப்டியா மேம் சீக்கிரமாவே சாப்புட்டுறீங்க
ஆமா
நான் சாப்பாருதுக்கு எப்புடியும் லெவன் ஆயிரும் மேம்
இல்ல அந்த டைமுக்கு எல்லாம் எங்க வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க அந்த டைமுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் என் நாங்க ஒரு என்னையும் என் சிப்லிங்ஸ் தவிர எல்லாரும் தூங்கிருவாங்க
ஓகே மேம் உங்களுக்கு மேம் மொத்த எவ்ளோ சிப்லிங்ஸ் மேம்
நாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கோம் கும் வேற என்ன பண்ணிட்டு இருந்தீங்க
பணி எரிமழை செரி பாய்
உங்க பேக்ரவுண்ட்ல ஒரு மாரியா வாய்ஸ் வருது
ஒரு நிமிஷம்
ஆஹாங்
இப்ப கிளியரா இருக்கா மேம்
சொல்லுங்க
மேம் ஃபேன் ஓடிட்டு இருந்தது அதான்
ஓ ஓகே - ஓகே ஒரு மாரி கரக்கரன்னு சவுண்ட் வந்ததுனாலதான்
ஆஹ
வேற உங்களுக்கு இன்னிக் நா சும்மாதா நான் நீங்க என்ன பண்ணீங்க ஏதோ புதுசா பண்ணீங்களா
உம் நா எடிட் பண்ணி எடிட் பண்ணிட் யாம்மா இது ஆப்டர்நூனே எடிட் பண்ணிட்டேன் எடிட் பண்ணிட்டு நைட்டு டென்நோ கிளாக் தான் அல்காரதம் டைம் ரீச் ஆகும்
உள்ளேயே
அந்த டைம்ல போஸ்ட் பண்ணலாம் அப்டின்னு சொல் சொல்லிட்டு வச்சிருக்கனும்
கரெக்ட் - கரெக்ட்டு நா சும்மாதா உகாந்து புக்கு படிச்சட்டு இருந்தேன் ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தேன்
டீயாமேம் ஓகே - ஓகே ஆனா
மதியானம் ஆனா ஒரு ரெண்டு மூண்ம நேரம் தூங்கிருவேன்
ஆஹ
நீங்க எப்டி வெளியலாம் போவீங்களா
ஆஹ வெளியலாம் போவேன் மேம்
பாரு
கொஞ்ச நேரம் கழிச்சு பிரெண்ட்ஸ் கூப் உடுவாங்க அப்டியே மெயின் ரோடு் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வருவோம் மேம் டீ குடிச்சுட்டு வருவேன் உம் அப்டியே டெய்லி லைஃப் வந்து அப்படியே போதுனு
எல்லாத்துக்கும் அப்டிதான் ஒரு மாரியாதான் போயிட்டு இருக்கு
உம்
வேற ஏதோ
எனக்கு லைஃப் வந்து ஜாலியா போதும் மேம்
அப்பட நிறைய பேத்துக்கு ஜாலியா இருக்கு நிறைய பேத்துக்கு ஒரு விதமா இருக்கு அவங்க
ஏன் சொல்றேன் ஏன் சொல்றேன் தெரியுமா எந்த ஒரு கமிட்டி மண்டு கிடையாது
ஆனா அப்புறம் ஒரு மாதிரி தனியா இருக்கிற மாதிரி இருக்கும்
பழகிடுச்சு மேம்
பாலக ஆ அப்புறம் நம்மளுக்கு ஒன்னும் அ தேவைப்படாத அவ்வளவுக்க ஒரு டைம் நம் பழகிட்டோனா
உம் பழகிட்டா ரொம்ப இருந்தான் ரொம்ப ஒ வருஷமா ரிலேஷன்ஷிப்ல ஆனா ஒரு சச்சுவேஷனால ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம்
அது கரெக்ட் தா இந்த காதல்ப்ப எப்பவுமே செட் ஆவாது
ஆமா மேம்
இப்ப இருக்கிற மனுஷங்களை பொறுத்து அதெல்லாம் சுத்தமா பொறுத்து வராது
உம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல லவ் வந்துசெ கண்டிப்பா செட் ஆகாது
கண்டிப்பா இல்ல இப்பெல்லாம் ஒரு மாதிரி இரு கிரிஞ்சு திரு பண்ணுவாங்க
ஆமா மேம்
நிறையப் தெரியல இப்ப இந்த மாதிரி சொல்லி் காட்டுறதுட்டுன்னே செ எனக்கு இந்த மாதிரி பேர் இருபாங்க அச்
கியூட்டுன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் கிரிஞ்சு பண்ணிட்டு திருப்பாங்க மேம்
அதுதான் இப்பல்லாம் பக் கூட மத்தமா போவே முடியாது எங்க பத்தாலும் கிரிஞ்சு கிரிஞ்சான பண்ணிட்டு இருப்பாங்க
ஆமா மேம்
எங்க போனாலும் நின்றுருவாங்க ஒரு ஃபேமிலிக்குன்னு எங்கேயோ தனியா போய் சந்தோஷமா இருக்கிற இடத்துல எல்லா பக்கத்துல வந்துருவாங்க
ஆமா மேம் செரி அப்படியே ரெண்டு பேரும் பிரிஞ்சோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே தனியாவே இருந்தணும் அப்படியே பழகி ச்சி எந்த ஒரு கமிட்மெண்டும் எல்லாருாமே ஜாலியா இருக்கு அப்போ எனக்கு புிடிச்சத பண்ணுவன் உம் அதான் அதான் டைம் ரொம்ப டைம் சேவ் ஆகுது நம்ம மணி சேவ் ஆகும் எந்த ஒரு இதுமே இல்லன்னா
ஆஹ அதுவும் பிரெஞ்சு இருந்தா வேற யாரும் தேவையோ இருக்காது அதுக்கப்புறம்
பிரண்ட்ஸ் கூட பேக்கரி போகும்போது என்ன பீஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் செலவாகும் அவ்ளோதான்
சேத்தி போட்டு அவ்ளவுதான்
ஆஹ் எல்லாரும் சேத்தி போடுவோம் இல்லன்னா யாரு கிட்ட அன்னைக்கு காசு இருக்கோ அவங்க ஒருத் ஒட்டுக்கா பே பண்ணிருவோன் நெஸ்ட் டைலந்து அவங்கலும் பே பண்ணிருவாங்க ஹ எங்கிட்ட காசு இருக்குன்னா நான் இன்னைக்கு பே பண்ணிருவேன்
சந்தோஷமா போயிட்டு ஒரு மணி நேரம்
ஆஹ் அஹ ஒரு மணி நேரம் எல்லாம் இல்ல மேம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹர்ஸ் ஆயிரும்ஹ போனோம்னா
மூணு நாலு மணி நேரம் போயிட்டு வந்துீங்களா
ஆமா போ போறது அங்க போறது டென் மினிட்ஸ்ல போயலாம் ஆனா அவங்க அங்க போய் உட்கார்ந்தம்னா ஒரு த்ரீ ஹர்ஸ் ஃபோர் ஹர்ஸ் ஆயிரூ எப்படியும்
ஹ எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு அதுக்கே டைம் போயிரும்
சொல்லுவானுங்க நான் சொல்லுவேன் ஆஹ் டெய்லி டெய்லி போகணும் டெய்லி போவேன் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மா
பிரிண்ட்ஸ் எப்பவுமே நிறைய இருந்தான் ஜாலியா இருக்கும் ஆஹ சொ வேற ஏதோ இன்னைக்கு புதுசா பண்ணீங்களா பா்த்தீங்களா ஏதோ படிச்சீங்களா
இல்ல மேம் இன்னைக்கு எதுவும் புதுசா எதுும் பண்லா இல்ல ரெகுுலரா டேய் போரா மார் தான் போச்சு
நானும் இன்னைக்கு ஏதோ அவ்வளவுக்கா புதுசா கொஞ்சம் புக்க எல்லாம் படிச்சேன்
உஹம்
சய
பரவால்லையே
அதான் உங்களுக் புக் புக் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் போல
பெரிய படிப்பதுல
ஓகே ஓகே நல்லா புக்ஸ் படிங்க
போர் அடிக்கும் போத அதெலா தான் படிச்சுட்டு இருப்ப
உஹம் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயா அட்வைஸ் சொல்றேன் மெம் ஆஹ்
சொல்லுங்க
தயவு செஞ்சு சொல்றேன் எந்த ‌கமிட் மெண்டுக்குள்ள போயறாதீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்
அதெலாம் எனக்கு தெரியும் கண்டிப்பா அதுல எலாம் கண்டிப்பா போமாட்ட
ஏன்னா ஏன்னா ஏதோ ஒரு கமிட்மெண்ட்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்காக நீங்க உங்கள மாத்திக்கணும் உங்களுக்காக அவங்க மாத்திக்கணும் எதுக்கு இதெலாம் தேவயிலாம
கரக்ட் நான் நிறைய எ பிரெண்ட்ஸ் எலாம் பாத்து சும்மா எதுக்கு நம்மளுக்கு அந்த வம்பலாம்
அதுதான்
இந்த விஷயத்துல எப்பவுமே கரக்டா தா இருப்ப
உம்
பாத்தோம அவ்வளவுதான் அப்டியே வேல பாத்துட்டு போயிட்டே இருக்கணும்
அதான் அதான் அதுலயே சும்மா இறங்கிட் இருக்க கூடாது ஆஹ்
வாழ்க்கையே கெடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க போய் எங்கேயோ சந்தோஷமா இருப்பாங்க நம்மதைங்க லூஸ் மாதிரி அழஞ்சிட்டு இருக்கணும்
உம் ஆமா மேம்
அப்பறம் மேம் உங்களுக்கு முதல ஏதோ கமிட்மெண்ட் ஏதோ இருந்திருக்கா
இல்ல இல்ல அப்டி அந்த அளவுக்கெலாம் யாரும் இல்ல
அப்படியா விஷயம்
எனக்கு இந்த விஷயம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே புரிஞ்சதுனால நான் இதுல இருந்து கொஞ்ச தூரத்துலதான் இருந்தேன் இப்பவுமே சமா ஒரு ப சந்தோஷத்துக்கு ஒரு நாலு மாசம் சந்தோஷத்துக்கு வாழ்க்கையே கெடுக்கும் இருணோ
ஆமா மா மா மா மா
எதுக்குது இது தேவலாமா
அதுதான் இதுக்கு நம்மளாவே சும்மா நம்ம வேலைய பாரத்து போனா நல்லபடியா வாழ்க்கை போயிறும்
ஆமா ஆமா நம்ம யாருக்காகவும் நம்மளை மாத்திக்க வேண்டியது இல்லை நம்ம இஷ்டம் பண் இஷ்டப்பட்டது பண்ணலாம் உம்
அவளவுக்கா நம்பிக்கையே இல்ல
ஆமா மேம் இப்போ ஜென்ரேஷன் நல்லாமே அப்படிதான் இருக்காங்க ஃபோக்கா
குழந்தைங்க சொன்னாலும் பெரியவங்க சொன்னாலும் எல்லா அப்படியே மாறிடுச்சு குழந்தைங்க கிட்ட பார்த்தனா ஃபுல்லா போனே பெரியவங்க ஃபுல்லா பார்த்தோனா இந்த கிரிஞ்ச வேலை
ஆமா ஆமா மேம் செரி ஓகே மேம் அம்மா வந்துட்டாங்க நான் உங்களுக்கு அவங்க கிட்ட ஒரு டென் மினிட் பேிட்டுப்புறம் கால் பன்றக ஓகே
ஆ செரி செரி பரவலா
ஆ ஓகே மேம் ஓகே மேம் தங்யூ நன்றி